ஹலோ
ஆஹ் அப்புறம் கேம் டெவலப் பண்ணல எப்படி போகுது நீிய கஷனா டெவலப் பண்ணீ கேமு
இத அதது பாதிலே விட்டான்ண்டா அவனும் ஒண்ணும் பண்றதில்லை நானும் ஒன்னும் பண்றத இல்ல
ஓ ஓ நஸ் வெரி வெரி நஸ் ஆஹ அப்புற ஜாபு அஹ
பண்ணும்னா சின்ன சின்ன கேமா பண்ணலாம்
ஆ் ந பைத்த பைத்தானச்சு ஈஸியா பண்ணலாம் கேம் எல்லாம்
அ அதான்டா சின்ன சின்ன கேமா பண்ணலாம் மத்த பெரிய பெரிய கேமா பண்ணும்னா அதுக்கு அனிமேஷன் எலாம் தேவைப்படும்
ஆம ஆாம கஷ்டம்தா பண்ணலாம் இந்த கோட எக்ஸ்ட்ரா பண்ணிருக்க சார் ஜிபிடி கோட எக்ஸ்
பொரடக்ஸ்
அனா
இ இல்லடா கோடைக்ஸ அது ஒரு டூல்டா கோட் கிரியேட் பண்ணன் கோடு குடுக்க
ஆஹ
நீ ட்ரை பண்ணிருக்கன் கேக்குற
ஆஹா
உம் உம் ஓ
வேறன்ன
ஆ வந்துஅபௌடெனி டோபிக் டு ஸ்பீக் அ அப்பறமாட்டிக்கி வந்து ஏப்ரல்டொன்டி ஃபை ஆ நாளைக்கு வந்து லைக் டே ஓடெக்டீவ்ஸு அது இது இது இதுன்ட்டு மாத்தி மாத்தி ஆமா நீ வந்து சோசியல் மீடியா எப்டி நினைக்கிற ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியா எவ்ளோ நாள் யூஸ் பண்ற
நா அவ்ளோ யூஸ் பண்ண மாட்டே இருந்தாலு போர் அடிக்கும்ப போர் அடி ஃபோர்லா இது வருவே
அதான்டா ஒரு நாளைக்கு டே டெய்லி டைம் எவ்ளோ எவ்ளோ மணி நேரம் யூஸ் பண்ற
ஒன் ஹார் கூட வராதுடா
என்னதெலா ஃபைவ் ஹார்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்றே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துக்கணும்ண்டா இந்தந்த டைம்ல இதெல்லா பண்ணிரனுன்ட்டு பட் நா சோம்பேரித்தனோ ரொம்ப சோம்பேரித்தனோ எனக்கு ஆ நீ நா கரெக்ட்டா டைம் மேனேஜ் பண்ணுவியா நேரம் மேலாண்மை நேர மேலாண் வைப்பு தலைப்பே இருக்கு தமிழ்ல
ஆ அவ்ளோலா பேசவேனா
அதான்டா இந்த டைம் மேனேஜ் பண்ணோ கரெக்ட்டா உ இப்ப இருக்கிற வயசு பசங்களுக்கு இந்த சோசியல் மீடியா தா உலகமே உயிரே அப்டி இருக்கு
ஆ ஓகேல
ஆ
உனக்குதா அப்டி
இல்லடா இந்த காலத்து பசங்களுக்கே சொல்றே அப்பறோ வருங்காலத்துல ஏ ஐ க்குலா அப்புறோ எமோஷன்ஸ் வந்துன்னா அப்புறோ டேஞ்சர் இப்போதக்கு அதுக் மட்டுந்தா இல்லாம இருக்கு ஆம் ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் அந்த அந்த செயற்கை நினைவு அத பத்தி எப்டி நெனைக்கிற நீ சொல்றா
உ ஆ
அதா செயற்கை ந நுண்ணறிவு அத பத்தி என்ன நினைக்கிற
டேய் இவ்வளோ தமிழ் யூஸ் பண்ணாதடா அது வந்து வளர்ந்துட்டே தா போகு அதெலா அதெலா ஒன்னு பண்ண முடியாது அதனால் நறையா பேருக்கு வேல போகு
கண்டிப்பா இன்னு அஞ்சு வருஷத்துல நம்மளுக்குலா வேல கெடைக்கிறது கஷ்டோ
அதா
சேரி இன்ன இவ்ளோ ஆக்சுவலா இப்ப இருக்க இன்டர்நெட்ல வந்து நம்ம டேட்ல்லா பிரைவசியா இருக்குமா இருக்காத இப்ப வந்து இன்ஸ்டா இன்ஸ் சேரி அப்பிடியு மே எட்லருந்து இ்ன்டர்ன்டுக்க போறானுங்க சோ அவது வந்து பிரைஸ் இருக்காது இப்ப நீ வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்புற வாட்ஸ்அப்னால அதனால படிக்க முடியாதுதா பட் அவ நினைச்சா அது அவ நினைச்சா அந்த
ஆமா ஆமா இதெல எடுக்கலா கரெக்ட் தா எடுக்கலா தா ஆ அதே மாரி இது இன்ஸ்டாகிராம்லயு அந்த இதுலா போச்சா அந்த என் டு எண்டு என்கிரிப்ஷனயு எடுக்க போறானாமா
ஆத்தா மே எட்டா தே எடு எடுக்கிறானுங்க
ஆமா
ம் ம் ம்
அதா இன்னா அதெல்லா இல்லன்னா எப்பரா அதெல்லா இல்லன்னா எப்பிடி கடுப்பா இருக்கு
இப்ப மட்டு டே நீ வந்து நீ சேட்ல போய் நீ எக்ஸ்பிசிட்டா நீ வந் து எண்டு எண்டு குடுத்தா எண்டு எண்டு இப்ப நீ நார்மலா நீ வ இன்ஸ்டா டவுன் புண்ணாதுனு சேட் பண்ணா என் டு எண்டுல அது கரெக்ட்டா இன்ஸ்டா படிக்குபோ படிக்கதா செய்வாணுங்க
ம் அதா
நீங்க பாத்துருப்பல்ல நீ வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணக்கப்புறோ அந்த மெசேஜுக்கு ஏத்த மாரியே டோன்ல உனக்கு இந்த ரீல்ஸ்ஸு சஜஷன் வரு
ஏ அது கரெக்ட்டுதான்டா அது இல்லன்னு சொல்லமாட்டே ஆனா அட்லீஸ்ட் சும்மாப் பேருக்காவது எனட்டு என்ட்டுன்னக்கு இவ்வளோ நாள் இருந்ச்சில்ல
ம் ஆமாமா இப்ப நம்ம வீட்டியே கேம்ஸ்ல்லா ஆரல்ல அது வந்து உடம்புக்கு நல்லதா கேடா ஏன நெனைக்கிற இத பத்தி வீடியோகா வீடியோ கேம்ஸ்ல்லா ஆடுறோ நம்ம மென் ட்டல் ஹெத்துக்கு நமோட நல்லதா இல்லையா
நல்லது இல்லதா ஆனா ரெண்டுமே மெயின்டென் பண்றது ரொம்ப நல்லது
செல்ஃப் கண்ட்ரோல்ந்தா பிரச்சன இல்ல லிமிட்தான்னாதா பிரச்சன ஒடம்புங்கு ஹெல்த்இஸுஸ் வரு ஆக்சுவலா வீடியோ கேம்ஸ் நம்ம ஸ்டோரி ஏத்த மாரி மோடேட் பண்ற மாரி வைக்கலா லேசினஸ் ஆ ஆகரமாற கூட மாத்தலா சோ வந்து சின்ன வயசு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டட் ஒரு வீடியோ கேம் சஜஸ் பண்றது நல்லது பர் எக்ஸம்பல் பஸில் கேம்ஸ் அது மாரி உடுத்தடுத்தா நல்லா இருக்கு
இதா இப்பெல்லா ஃபுல்லா ஃபோன் வச்சிதான் சுத்தறாங்க
ம் ம் அப்புறம் இந்த சுகர்ல சுகர் நான் டெய்லியும் எடுத்துப்பியா என்ன அதிகமா ஐ மீன் டீ காபி அந்த பழக்கம்லா இருக்கா
அது நறையா இருக்கு ஆனா எனக்கு சுகரும் இல்ல ஒண்ணும் இல்ல
ஆஹ அம் பட் சுகர் எடுத்தா டோப்பமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க
அதலாம் தெர்ல
ஐ மீன் டோப்மைன் லெவல் இன்க்ரீஸ் ஆயி அந்த நம்ம ரத் த அணுக்கள்லாம் கொஞ்ச கொஞ்சமா அழைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார் நறையா பேரு
ம் ஆமா நானும் கேள்விப்பட்டுருக்கேன்
ஆ இந்த இதயம் இருக்குல்ல இதயம்
ஆமா ஹார்ட்டு
அந்த நீ நார்மலா ஒரு ஆ பிச்சர் பாத்துக்கின்யா ஒரு ப்ளூ கலர் ஒயரு ஒரு ரெட் கலர் ஒயர் போட்டுருக்கம்மம் போ போற மாரி இருக்கும் அது பேர்தா ஆட்ரியா அண்டு வென்ட்ரிகள்ஸ்
ஆ
அதுலதான் பிளட் ப்ளோ நடக்கும் ஆக்சிஜினேட்டட் அண்ட் டி ஆக்சிஜினேட்
ம்
அவ்ளோதான் ஒரு ஃபிளவருக்கு எவ்ளோ பார்ட்ஸ் இருக்குன்னு தெரியுமா எவ்ளோ பகுதிகள் பாகங்கள்
அது நறையா இருக்கு
ஒவ்வொன்னா சொல்லு பாக்கலா
பெட்டல்ஸு ஸ்டெமினே
ஆ
ஓவரீஸு
ஆ
அதுக்கப்புற ஆ ஸ்டெம்மு
ஆஹ
அதுக்கப்புற என்னென்னமோ இருக்குடா
ம் செரி ஓகே இப்ப வந்து
அப்புறம் என்ன காலையில எந்திருச்சி என்ன பண்ண
என்னடா பண்ண சொல்ற அதான் சொல்றல்ல டிவி ஃபோனு அவ்ளோதா அப்புறோ பிசிக்ஸ பத்தி என்ன நெனக்கிற பிசிக்ஸ பத்தி ரண்டு வார்த்த சொல்லு பாக்கலாம்
ஃபிசிக்ஸ் லா வேஸ்ட்ரா
வேஸ்டா நீ ஓ வாழ்க்கையல ஒவ்வொரு வேலையு ஃபிசிக்ஸ் டிஃபைன் பண்ணும்டா
ஆ ஃபிசிக்ஸ் லா எனக்கு சுத்தமா தெரியாதுப்பா
ம் பட் எனக்கு ரொம்ப புடிக்கும் ம் ஆ ஒரு ராக்கெட் வந்து பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ விட ஆ அது அதோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணுல்ல எந்த ஸ்பீட்ல போனோ ராக்கெட் வந்து இந்த கிராவிடேஷனல் கூல் இருந்து தப்பிக்கு எனி ஐடியா
உ
இக் கேள்வி புரிகிறதா
புரியுது ஆனா ஸ்பீட்ல்லா தெரியாது
அது வந்து நீ மெட்ரிக்லா படிச்சிருக்க மெடரிக்கா சிபிஎஸ்இ யா
சிபிஎஸ்இ
சி பி எஸ் இ யா வரு ஆ ஒரு செகன்ட் க்கு பதினோரு லட்சம் கிலோமீட்டர் போனோ அப்பதா அந்த ஸ்பீட்ல போனதா ராக்கெட்டு பறக்கு த எஸ் கேப் வெரோ சிட்டி ஆப் தி ராக்கெட் ஆ
ராக்கெட் ல ஏறி போயிட்டு
என்னடி சாவ சொல்றியா ஆஹ
ஏதோ வேற ஏதோ பிளானட் இருக்கான் பாத்துட்டு வா
அதல்ல உர் ரா
ஏதோ பீஸ் ஃபுல்லா ஏதோ பிளா பிளானரியச்சுன்னா அங்க போய் தங்கிக்கலா
நல்லாதா இருக்கு ஒரு ராக்கெட் வந்து ஒரு செகண்டக்கு பதினோரு கிலோமீட்டர் வேகத்துல போனதா பறக்க ம் பறக்கோ சிம்பிலா சொல்லலோனா ஃபார்ட்டி தௌசண் கிலோமீட்டர் பர் ஹர் ஒரு ஆரு ஃபார்ட்டி தோஸண்ட் கிலோமீட்டர் பேர ஹௌர்லா தா ஸ்பீட்ல அதா எஸ்கேப் வேலாசிட்டி எஸ்கேப் ஸ்பீட் ம் அவ்ளோதா இந்த பு்ளூட்டோ கிரகத்த வந்து டாஃப் பிளானடு போட்றங்க ஏ தெரியுமா
தெர்லயே
ம் செரி ஓகே ம் வேல தெரில ஓனக்கு டே ம் சரிப்பரு பாக்கலா பாய்
சரிடா ஓகே
ம் சரி